திருங்க
ல்லா இருக்கு ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ வீட்ல எல்லா எப்பிடி இருக்காங்க
எல்லா நல்லா இருகாங்க உங்க வீட்ல எப்பிடி இருக்
நல்லா இருக்காங்க சாப் டீங்களா
சாப்பிட்ட ப்ரோ நீங்க
சாப்பாடு வீட்ல
எங்க வீட்லியா எங்க வீட்ல இன்னிக்கு அவ்ளோ சாப்பாடு செ டெயில அரிசி இல்ல அரிசி வாங்கணு
ஆ
அனால சாப்பாடு செய்யல
நைட்டுக்கு பிளான் பண்ணு
ம்
ஆ
இன்னா பண்றீங்க
நா என்ன போயி பண்றே நீங்கதா எதோ வேல ரெடி பண்ண சொல்றேன் சொன்னீங்க
வேல ரெடி பண்ற உங்களுக்கு நீங்க வந்து அடிஷனா இரு கோர்ஸ் பண்றீங்க எந்த கோர்ஸன் சொல்லே என்கிட்ட
நானு ஃபுல்ஸ்டெக் பண்ணலானனு இருக்க ப்ரோ
ஆ குட் ஜாப் குட் ஜாபு ஏன்னா அது வந்து ஒரு நல்ல இதுதான் ப்ரோ ஃபுல் ஸ்டாக்கு அது பண்ணலாம் நீங்க அது வுட்டு வேற எதனா பாக்கலாம்ல ப்ரோ ஃபுல் ஸ்டாக் மட்டுமே பண்ணா பத்தாது இல்ல
ம்
இப்ப நீங்க ஃபுல் ஸ்டாக் பண்ணீங்கனாலே ஃபுல் ஸ்டாக்லயே நறையா இருக்கும்ல அது நீங்க பேசிக்கா படிப்பீங்க ஃபுல் ஸ்டாக்குள்ள நல்லா பூந்து அலாசி ஆராயஞ்சு அந்த மாதிரி படிக்கலாம்ல ப்ரோ
ஆ ஆ அலசி ஆராஞ்சுனால ஃபுல் ஸ்டாக்னா என்னன்னு பொதுவா எப்படின்னா அது ஒரு ஆப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அதாவது வெப் வெப்ச ஃபார்வர்ட் டெவலப்பர் மாரி எப்டியா எப்படினா ஃப்ரன்ட் அண்ட் பேக் எண்ட் வெப் சர் வரும் அவ்வளோ தான் ஃப்ரன்ட்னுனா நீங்க என்ன பண்ணுவீங்க பஸ்ட்டு உங்களோட இத கிரியேட் பண்ணுவீங்க ஹோம் பேஜ கிரியேட் பண்ணுவீங்க அதாவது உங்களோட ஹோம் பேஜ் டிசைனா கிரியேட் பண்ணுவீங்க
ம் ம்
பேக் எல்லாம் அதுல பின்னாடி நடக்க சர்வரு சர்வரு அந்த மாரி
அந்த கோடு நம்பர் அதெலாம்
ஆ அந்த மாரி எத கிரியேட் பண்ணுவீங்க
ம்
அடுத்தது வெப் சர்வர்னா ஒன்னும் இல்ல உங்களுக்கு எந்த வெப்ஸ் மூலிமா ரன் பண்ணும் எந்த சர்வர் மூலிமா ரன் பண்ணும் காட்டுறதான் வெப் சர்வர்
அது ஓக்கே ப்ரோ அடிஷ்னலா ஒன்னு என்ன பண்ணலாம்ல நீங்க
ஒன்னு பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோகிராமிங் லாங்வேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சத பர்ஸ் வெச்சு ரன் பண்ணோம்
ஃபுல் ஸ்டாக் தான் இப்ப எல்லாரும் பண்றாங்க காம்மனா நீங் ககொஞ்சோம் டிப் டிஃபரெண்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ன்னு நா நெனைக்கிறேன் ஏன் ஐடியா படி இஸ்டேபிளா இருக்குங்களா
ஸ்டேபிளாக இருக்கணும் ந ஸ்டேபிளா இருக்கனும்னா ஷ்டோபிளானா நீங்க நிலையா இருக்கனும் ஒன்னு கத்துக்கணா
ஆ ப்ரோ நீங்க என்னா பண்ணுங்க இப்ப அரியர் கிளியர் பண்ட்டு இன்னும் எத்தன செமஸ்டர் இருக்கு
ம் எனக்கு இன்னும் ரெண்டு செமஸ்டர் தான் இருக்கு
ஆ ரெண்டு செம் இருக்குங்களா அது ரெண்டு செம் மு கு முடியதுக்கு இன்டன்ஷிப் இப்ப எப்டியோ ஒ ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி குடுப்பாங்க ஒன் இயரு குடுத்துருக்காங்களா அந்த ஒரு இப்ப ஒன் இயர்ல வந்து
ம்
கோர்ஸ் போணாலே டூ மந்த்ஸ் வந்து என்னா ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றதா நல்லதுன் நா நெனக்கிறன் ப்ரோ நீங்க என்னா சொல்றீங்க ஏனா எங்க எக்ஸ் பிரன்ஸ் கேட் பண்ண வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் வேலைய போன வரைக்கும் அதா சொல்றாங்க நீங் நீங்க என்னா சொல்றீங்க நீங்க ஏனா இப்ப நீங்கலு வந்து ஒரு சாய்ஸ் வச்சிருப்பீங்க இந்த மாரி பண்ணலா அப்டின்னு ஒரு சாய்ஸ் வச்சிருப்பீங்க நீங்க என்னா சொல்றீங்க சொல்லுங்க
அய்யயோ ஐட்டினா ஐட்டினா ஒன்னு இல்ல ஒரு அகோண்ஸ் பாக்கறதா அத அழக நீங்க கத்துக்குனாலே போதும் பஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் டெக்நாலஜி தா அது ஜஸ்ட்டு ஒரு கோர்ஸூ ஒண்ணு வெப் டெக்னாலஜி இல்ல ன்னா அந்த மாரி எதனா நீங்க கத்துக்கறத பொறுத்துதா எல்லாமே இல்லனா சி எஸ் எஸ் னா வெரு இது மட்டுதா டெவலப் பண்ணுவீங்க
இல்ல ப்ரோ இப்ப வந்து நறையா பேரு ஐடி பண்றாங்க பட் வந்து ஜாப் கெடைக்கறது ரேர் தான ப்ரோ நம்ப நாலேஜி இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் மூலியமா ஜாப் நறையா வருது இப்ப நீங்க அடிஷனல் கோர்ஸ் பண்ணா உங்களுக் கொரு நாலேஜி கெயின் பண்ண முடியும் ஸ்கில்ஸ்லா டெவலப் பண்ண முடியுமோனு நா நெனைக்கிறன்
நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க உங்க சஜஷன் என்ன சொல்லுங்க
டீஸ்னா நம்ம எல்லாமே கத்துகறதா ப்ரோ அவ்ளோதா அப்புறம் உங்க வீட்ல எல்லாம் எப்டி இருக்காங்க
நம்ம எது கத்துக்குனாலியும் நம்ப பண்றதுதா இருக்குன்னுன்றீங்க
ம் அவ்ளோதா
செரி உங்க லவ் ஸ்டோரி எப்டி போது
அப்டி எல்லா ஒண்ணும் இல்ல உங்களுக்கு
நம்பளுக் இல்ல ப்ரோ எல்லாமே வந்து சும்மா ப்ரோ அவ்ளோதா ப்ரோ
அப்டி சும்மாதா
இப்ப நீங்க வந்து நறையா லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி படம் பாருங்க பாருங்க அதுல வந்து மேக்சிமம் அந்த பிரேகப் ஆவமோது அந்த வலி வரும் இல்ல ப்ரோ
ச்சோ
அந்த மாரி வரல அது பாத்தாலே பண்ணக்கூடாதுன் தோந்து ப்ரோ நம்மளுக்கு
ம்
யாரா இந்த வழிய எல்லா கஷ்டப்பறது அனுவிக்கிறது ஏன்னா அது அது பண்ணா வேஸ்ட் ஆஃப் டைமு
எனக்கு பண்ணவே கூடாதுன்னு தோணுது
அது ஃபரஸ்ட் ஆஃபால் அது வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ அது நெஸ்ட் நம்ம ஹெல்த பாதிக்கு அது
ம்
நம்ப ஒரு கோல் அச்சீவ் பண்றது போறனா அத தடுக்கதுக்கு கண்டிப்பா அது ஒரு வெப்பனா இருக்கு ப்ரோ
ம்
லவ்ஸ்லே வந்து சில பேரு என்கரேஜ் பண்ணி அ ஆளுங்கள வந்து இந்த மாரி உன்னு படிக்கிறதுக்கு அது வேணா கரெக்டா இருக்கு ப்ரோ எல்லாருமே ஒரே மாரி க்கு முடியா சொல்ல முடியாது இப்ப லவ் பண்றாங்கன்னா சில பொண்ணு வந்து இல்ல நீ வந்து உன்னு இப்பிடி முன்னேறு இப்பிடி வாழ்க்கையில முன்னேறு நம்ம அவுட்டிங் போ தேவல்ல மேரேஜ் ஆயிக் முன்னாடி எல்லா பாத்துக்கலா அப்பிடின் சொல்ற பொண்ணுங்களு இருக்காங்க சில பொண்ணுங்க வந்து இல்ல நீ வந்து இந்த என் டேகர் பண்ணிக்க மாட்டின்ற அது மாட்ட நைட்டு எல்லா கடல போட்டு நீங்க நாளைக்கு காலைல காலேஜ் போன என்னாத்துகு ஆவுது சொல்லுங்க
இல்ல நா இப்ப நா லவ்வுல உல்றே எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணவே தேவல்ல எனக்கு அது தேவல்லதா இருக்கு
ம் எனக்கு வந்து அந்த லவ் புடிக்காது ப்ரோ நா வந்து சும்மா உண்மையா சொல்லுனா பொண்ணுகள சைட்டு அடிப்பே ஆ நல்லாகே மச்சே சூப்பராக்குதா அப்பிடினுவ போட்டுதீ இவதட ஏ ஆளு இல்ல இவுழுதான் நா லவ் பண்றே அப்பிடிலா நா சொல்லமாட்டே அப்பிடியே சொன்னாலேயே வந்து சும்மா
ஆஹ்
உ என்ன ப்ரோ நீங்க ஜாலியா இருக்கிங்க போல தெர்து நீங்க ஜாலியா இருக்கிங்க போல தெர்து
ஜாலி எல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரதர் உங்க அளவுக்கெல்லா ஒண்ணும் இல்ல நீங்கதா ஒர்க்கக்கு போறீங்க ஃபேமிலி ஸ்டேபில் பண்றீங்க கார் வாங்குறேனு சொல்றீங்க பைக் வாங்குறேனு சொல்றீங்க
ஆ
நாங்கல்லா உண்ணு அதபத்தி ஒண்ணுமே யோசிக்காம இருக்கோ அப்போ நீங்கதானே இதா இருக் க்கங்க
ஃபேம்லி ஷ்டேபில் பண்றது வந்து நீங்க பேங்களுருக்கு வந்தா நீங்க கண்டிப்பா நா சொல்றே நீங்க பேங்களூர் போனா நீங்க வந்து இம்ரூவ் பண்றவீங்க ப்ரோ
பேங்களூரை பொறுத்துலளவ் ஸ்கில்ஸ்ச பொறுத்துதா
ஸ்கில்ஸ் பொறுத்து பொறுத்துதா ஆனா உங்கள வந்து எந்த இடத்தும் நீங்க எப்படியா
நாம என்ன கத்துருக்கறோமோ அத பொறுத்துதான வேலயே
உஹ்
இப்போ கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேக்கிறிங்க ஸ்கில்ஸ்சு ஸ்கில்ஸ்ன என்னன்னு கேகுறிங்க ஸ்கில்ஸ்னா உங்களோட திறமை தா உங்களோட மார்கு எதுவு கூட்டு போகாது ஆனா ஐ எஸ் செகண்ரி மார்க்கு வேணா தேவ
ஆ ஆ என்னலா ப்ரோ இப்ப உ நீங்க வந்து அது இப்டி கரெக்டா தா பேசுறீங்க
உ
நீங்க வந்து எந்த எடத்துக்கு போணாலு பொழச்சிப்பீங்க நீங்க
ஹ
யா சொல்லுங்க இப்ப சிட்டி சைட்லா போயிட்டா மேக்சிமம் பாஸ் இப்ப வந்து கௌந்துர்ராங்க ப்ரோ பொண்ங்க கிட்ட
நீங்க கவுந்திரிவிங்களா அவ்வள சீக்கிரமா
இல்ல நா கவுர்ல எப்டி கவுக்குறாங்கன்னு தெரில ப்ரோ
ஆ
எப்டி கவுக்குறாங்கனே தெரில எப்பிடியோன்னு கவுத்தறாங்க இல்ல ப்ரோ நாலா கவுரல ம்
ம்
சும்மா பாக்குவே ஏ மச்சி இந்த பெண்ணு நல்லாகுது ஏ சூப்பரா இக்குடா அழகாகிறடா அப்பிடின்னுவே
த்து கூட தப்புதா நாம பாட்டுக்க நம்மளுக்கு என்னா முக்கியமோ அத மட்டு போக்கஸ் வந்துட்டு போயிட்டுந்தா முக்கியோ இப்ப உங்க ஃபேமிலில்லா ரன் பண்ணிட்டீங்களா சொந்தமா வீடு கட்டீங்களா
இல்ல ப்ரோ சொந்தமெல்லா வீடு
ஆ உங்களுக் தங்கச்சி பாப்பா தங்கச்சி தம்பி யார்னா இருக்காங்களா ஆ அவுங்களோட லைஃப்பு நீங்க ஸ்டேபிள் பெண்ணும் நீங்கதா பெரிய பையனா ஆ அவங்களோட லைஃபு நீங்க டேபிள் பண்ணால அப்பாவு அம்மாவு அதுவு குறிப்பிட்ட வயசு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிட்டுனா டி ஃபைவ் ஆச்சனாலே உங்களோட சமாத்துல நீங்க பண்ணோ உங்க படிப்ப வச்சிதா போனு அது அதனால் நீங்கள் இன்னு காலேஜு எல்லா படித்து வேலைக்கு போறீங்கன்னு நெனைக்கிறே ஆ அடுத்தது உங்க சிஸ்டர் மேரேஜ் பாக்கணு உங்க தம்பியோட காலேஜ் பாக்கணு
ஆ
நெறைய இருக்கு ஃபஸ்ட் உங்களுக்குன்னு என்ன அத்தியாவசிய வாழ்க்கையோட அத்தியாவசிய என்ன சொல்லுங்க பாக்கலா இருக்க இருப்பிடம் உண்ண உணவு
ஆ
அவ்ளதா அந்த மாரி கான்செப்ட்ல தா நீங்க இருக்கணுமோ தவிர எதோ பாத்தா உயிவா அப்பிடி பாத்தா கூட அவ்ளோதா க்ளோஸ்
அந்த ப்ரோ சும்மா அது டைம் பாஸ்
நீங்க டைம் பாஸ்க்கு பண்ணலா அவுங்க சீரிசா எடுத்துக்கிட்டு சேரி உங்க பேர சொல்லி அவங்களுக்க எதன்னா பண்ணிகிட்டா எப்பிடி
அதுவு கரெத்தா ப்ரோ நீங்க நெனைக்கிற அளவு க்கலா இல்ல ப்ரோ
ம்
நீங்க அந்த டீப்புக்கு போறீங்க நீங்க
ஆ
அந்த டீப்கெல்லா இல்ல ப்ரோ இது சும்மா மேலோட்டமா தா ப்ரோ
நாம ஒருத்தர்கிட்ட பேசுனாலே அவ்ளதா ப்ரோ முடிஞ்ச்சு
நா நம்ப யாருகிட்ட பேசினாலு எவ்வளவு பேசுனா சொன்ன நம்ம இருக்குற லிமிட் தா ப்ரோ
உம்
இப்ப அவுங்களா வந்துட்டாங்கனா போல அவ்ளதா ஆய் பாய்னா ஆய் பாய் அவ்ளதா லிமிட் தானே எல்லா நம்ம கைலதா ப்ரோ இருக்கு எல்லாமே
உம்
நீங்க என்ன நெனக்குறீங்க சொல்லுங்க இது நா இப்ப சொல்றத வச்சு நீ லிமிட் தானா இல்ல எப்டி
லிமிட் தா ப்ரோ சரி ஓகே டைம் ஆயிச்சு நெனக்குறே
ஆ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பாய் ப்ரோ
ஸடக்